ஆஹ
ஹலோ என்னடி பண்ற
சும்மாதா இருக்கே நீ
ம் நானு சும்மாதா இருக்கே ஜஸ்ட்டு உனக்கு வந்து கால் பண்ண
ஓகே ஓகே எத்தன நாள் ஆச்சு நம்ம பேசி
ம் ஆமா ஆமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ஷாப்பிங்கு ஆஃபர் லா வந்திருக்கு அத பத்தி உன் கிட்ட சொல்லலாம்னு தா கால் பண்ண
இங்க எந்த ஏரியால நா ஃப்ரீயாதா இருக்க
ஆ இங்கதா கிட்டதா கிட்டதா அந்த சென்னையில தா ராயப்பேட்டா கிட்ட ஒரு ஷாப்ல வந்து நெறைய ஆஃபர்ஸ்லா போது லைக் ஃபிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டு ஒன் ஒன்னு வாங்க ன இன்னொன்னு ஃப்ரீ அந்த மாரிலா இருக்கு
பரவால்லையே எல்லாருக்குமே இருக்கா ஜென்ஸ்சு லேடிஸ்சு
ஆ ஆமா ஜென்ஸ்சு லேடிஸ்கு இருக்கு சில்ட்ரன்ஸ் கூட இருக்கு கிட்ஸ் ப்ளேர்லா இருக்கு ம் ஆமா டி ம் போலா போலா நீ ஃப்ரீயா இருந்தேன்னா சொல்லு ஒரு நாள் போலா நா
எப்போ வரைக்கு இருக்கு இந்த ஆஃபரு
இந்த ஆஃபர் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரைக்கு இருக்கு அதுக்குள்ள போயிட்டு வந்துட்ணு
ஓகே ஓகே அப்ப போலா இந்த வீக்கெண்ட் போலாமா
ம் கண்டிப்பா போகலா எந்த மாரி வாங்கலான்னு இருக்க டிரெஸ்சு
ம் நா எப்டி இருக்கு எல்லா கிராண்ட எதுவு இருக்கா
ஆமா கிராண்டா கூட இருக்கு இந்த பங்க்ஷன்ஸ்ல போட்றா மாதி இருக்கு நார் ஆமா கேஷுவல் வேர்ஸ் கூட இருக்கு ம் ஆமா
ஒரு ஐடியா வரு என்ன வாங்லான்னு
ம் ஆம் ஆமா டாப்ஸ் எல்லாமே வந்து செவன் ஹண்ட்ரட்குள்ள இருக்கு இந்த கிராண்டா வேர் பண்றதுல்லா வந்து டூ தௌசண்ட் கிட்டயே இருக்கு இதல்ல வந் ஆமா நா வந்து இன்ஸ்டால டால பாத்திருந்த ரீல்ஸ் போட்டிருந்தாங்க ம் ஆமா இப்ப அந்த கடதா ரொம்ப ஃபேமஸ்ஸா போயிட்டு இருக்கு அதனால தா உன்ன கூப்டே
புதுசா ஓப்பன் ஆனதா அது
ஆமாமா புதுசா ஓப்பன் பண்ணதுதா அதனாலதா நெறையா டிஸ்கவுண்ட்ல்லா வெச்சுருக்காங்க
சேரி சேரி அப்போலா துணி எப்டி எடுக்கனுனு தெரிலயே அங்கே
ம் நல்லா நல்லா குவாலிட்டியாதா இருக்கு என் ஃப்ரெண்டு கூட இன்னொருத்தி போயிருந்தாலா
ஆ
சொன்னா இந்த மாரி நல்லா குவாலிட்டியா இருக்கு ம் குவாலிட்டியா இருந்துச்சு ப்ரைஸ் கூட அஃபோர்டபுளா இருந்தசுன் சொல்லிருந்தா
அப்போ ஓகே போலா இந்த வீக்கெண்ட் போலா
ம் இந்த வீக்கெண்ட் போனா வேற என்ன சாப்ட்டியா
ஆ சாப்ட்டேனே
ம் நா கூட சாப்ட்ட என்ன சாப்ட்ட
இன்னைக்கு ஃபிஷ்ஷு
ம் சூப்பர் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியா
ஆ ஆமாமா ஃபிஷ் ஃப்ரை
பரவாலயே ஃபிஷ் ஃப்ரை பண்ணல்லா தெரியுமா உனக்கு ம் எப்போ கத்துகிட்ட இதெல்லா
இதெல்லா மேரேஜ்க்கு முன்னாடிதா
ம் செரி செரி நா வந்து இன்னிக்கு ரசோந்தா ரசோ கூட இந்த ஆம்லெட் இருக்கல்ல அத வெச்சு சாப்ட்ட
ம் ஓகே ஓகே
ம்
அப்றோ எப்டி போது?
ம் ரொம்ப போரிங்காதா போது வாழ்க்க ம் ஃப்ரெண் ம் பண்லா நா கேட்ருக்கே வீட்ல பாக்லா அது கட்டறதுக்கே வந்து காசு இல்லையாமா என் ப்ரதர் சிப்லிங்ஸ்ல்லா படிக்கறாங்க இல்லையா அவுங்களுக்கே சரியா இருக்கு ஃபீஸ் கட்ட
ஆ ஓகே ஓகே நீ பாட் டைம் ஜாப் பண்ணி பண்லாமே
ம் பாட் டைம் ஜாப் பண்லா ஆனா வந்து வீட்ல வந்து டைமே கெடைக்க மாட்டீகுது என்ன
ஆமாமா கிட்டன்லயே ஓடுது இந்த டைம்
ம் மாம்
ஆமா ம்
கிச்சன்ல கொஞ்சோ சமச்சுட்டு அப்டி வெளிய வந்து பாத்தாலே
ஆமாமா டைம் சல்லுனு போது இதோ காலைல மதியானம் நைட்டு எல்லா அங்யே கிச்சன்லயேதா
ஆமா கிச்சன்லயே பெட்டு் கூட போட்டு பாத்துக்கணு போல
ஆமா சாப்ட்றோ அப்றோ வெசல்ஸ் கழுவுறோ இதேதா போச்சு
ஆமா இதுல வந்து டீ காஃபி வேற நடுவுல
ஆமா ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ளுக்கு யாருமே செஞ்சு தரமாட்றாங்க ம் நாமதா எல்லா அப்பறோ நீங்க ஏன் போலியா வெளிய
ஆ நா வெளிய போலான் இருக்கேன் பீச் எல்லா போலானு இருக்கேன் ம் இந்த வெயில்ல இல்ல ஈவ்னிங் டைம்ல போலான்னிருக்கெ காலைல போனா அவ்ளோதா நா சரி நீ யாரு கூட எ ஃப்ரண்டோட போலானிருக்க
ஓகே ஓகே தங்கச்சி தம்பி கூட போலால
ஆஹா அவங்க வந்து காலேஜ் போறாங்கல்லையா அவங்களுக்கு டைம் கரெட்டா இருக்கு
இப்போ லீவ்ல தான இருக்காங்க
ஆ இப்போ காலேஜ் தொறக்க போது இந்த டாக்குமெண்ஸ்
ஓகே ஓகே ஆமா ஆமா ஆமா உம் உம் உ அண்ண என்ன போரானா இல்லயா வேலக்கு
ம் எ அண்ண வேலக்கல்லா போல
உம் வீட்லதா இருக்கானா வீட்ல எப்டி விட்டு வச்சிருக்காங்க
வீட்டுல வந்து வேல பாக்குறேன் சொல்லிருக்கா ஆனா வேலக்கே போறதில்ல தேடிட்டுதா இருக்கா அவ ம் இன்னோ கொஞ்ச நல்லா இ்தா தேட்னா
நின்னாவ
ம் அங்க ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸா ருக்கா அவளுக்கு
ஓ ஓகே ஓகே எங்க ராபிடோ ராபிடோ ஒட்டிட்டே இருந்தான்னு சொன்ன
ராபிடோ வந்து அது முன்னாடி பண்ணிட்ருந்தா அது கட் ப்ப அதுவு விட்டுட்டா அவ புல் டே தூங்கிட்டு தா இருக்கா அவெ
ஏகம்
ம் ஆமா அதுக்கு வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணு
நா இன்ஸ்டாலா பாக்குற இந்த ராபிடோ ல கூட நெறைய இன்சென்டிவ்ஸ் எல்லா இருக்காங்க
ஆமா ஆமா இருக்கு பட் வந்து அதோ எல்லா நாளு பண்ணிட்டே இருக்கணு ஒரு நாள் விட் டோனா வந்து பத்த நாள் ரைட்ஸ் கெடைக்காது
ஆமால டார்கெட் மாதிரி அது ஃபினிஷ் பண்ணாதா அது இது
மாமா நா கூட பாத் துருக்க அதுலயே வந்து தேட்டி தௌசண் ஃபாட்டி தௌசண் கிட்டல்லா சாம்பாதிக்றாங்க
ஆமா ஆ டெய்லி சீட்லேயே உக்காந்தா என்ன ஆகு அது
அ இந்த வெய்ல்
ஆமா ஆமா ஹெல்த்து தா இதாகு
உம் ஆமா அதுக்கு பெட்ரோல் காசு வேற அவ்ளோ ஆகு இல்லையா
ஆமா ஆமா கரெட் தா
வர பாதி அமௌண்ட் பெட்ரோல்க்கே போயிடும் போல பெட்ரோல் வெல வேற ஏறிட்டே இருக்கு இப்போ
அப்ப வீட்லயே எதாச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி தேட்னு அவ
ம் ஆமா அவ எதுக்கு ஒர்க் ஹோம் பண்ணோ பைய தான வெளியே போய் வேல பாக்குனு நல்லா தேட்னு கொஞ்ச நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபட் பண்ணி தேட்னாதா உம் ஆமா ஆமா அவனுக்கு வந்து பிசனஸ் பண்ணணு அப்டின்ன
ம்மா ப்பா
ம் சொல்லிட்டு தா இருக்காங்க அவதா பண்றேன் சொல்லிட்ருக்கா அவனுக்கு பிசினஸ்லதா வந்து ஆர்வ இருக்கு ஆனா அவனுக்கு எப்டி ஸ்டாட் பண்றதுன்னு தெரில ம் ஆமா ஞாபக இருக்கா ஆமா அதுக்கு வந்து அவா
அ அதுவு கேரண்டி இல்ல லாஸ் ஆகு ப்ராஃபிட் வரு
ம் ஆமா லோன்லா வாங்கிட்டா அதுல கடன் வந்துருச்சின்னா அவ்ளதா
ஆமா ஆமா அது லோன்லா இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே இருக்கு
ஆமா ஆமா கரெக்டா சொன்ன அது வந்து வேல பாத்துட்டு ம் ஆமா ப்ரா ஆபீஸ்லே இருக்கணு இல்லாட்டி வந்து வீட்ல வந்து திட்டுவாங்க லோன் ஏ பே பண்ணலன்னு சொல்லிட்டு
போய்டுரா வீட்ல அக்க பக்கத்துல ம்
ஆமா காலேல வேற யாரோ வந்தாங்க வீட்டுக்கு காலிங் பெல் அடிச்சிட்டு அவ பேர் சொல்லிட்டுதா வந்தாங்க அவ வேற வீட்ல இல்லயா அவ வந்து டூர் போயிருக்கா
ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஓடயா
திக்கு ஆமா வெளிநாட்டுக்கு போயிருக்கா ஏதோ வேல விஷயன்னு சொன்னா போயிருக்கா திடீர்னு தா வருவா அவ ஆமா ஃரெண்ட்ஸோட தா ஏதோ பிசினஸ் பண்றேன்னு ஆ எல்லாமே ரெடி பண்ணிட்டான பாஸ்போர்ட் விசா எல்லாமே
பரவாயில்லையே வீட்டல தெரியாதா அதுலா
உ வீட்ல தெரியு
ம் ஓகே ஓகே ம் ம் ஓகே ஓகே எந்த இது ஒரு
ஆ அவுட் ஆ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல போயிருக்காங்க இந்தியாவுக்கே வெளிய
விங்காத அதா டூபாயா
அவ வந்து பேங்காக் போயிருக்கா
பேங்காக் ஓகே ஓகே ம் யார் யாரு தன்னியாவா
இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே பிசினஸ் பண்றன்னு சொல்லிட்டு சில அவங்களோட போயிருக்கா
ஆ நறைய கேஷ் ஆகுமே செலவாகுமே அது கூட
ஆமா நறைய செலவாகு எல்லம் எல்லாமே சேர்த்து வச்சுரா முன்னாடி வேல பாத்ததுல போல
ஓகே ஓகே அப்போ அததுல்லா வீட்டுல வீட்டுக்கு தரலயா அதல்லா
ஆ வீட்ல யாருக்குமே தர்ல இல்ல இல்லலைன்னு தா சொல்லிட்டு இருந்தாக்கா அது எப்டினு தா வந்துருச்சுன்னு தெரில அவ அவங்ககிட்ட சேவ் பண்ணி எங்கயே வச்சிருக்கா
எல்லான்னு எல்லா எக்ஸ்பென்சிவ் ஆச்சே அங்க
ம் ஆமா
கேஷ் இருந்தாதா உண்டு
ம் சரியா சொன்ன அவந்து காத்து ஆமா மேம்
அம் தம்பி தங்கச்சி இப்ப எல்லா காலேஜி
ம் எல்லாருமே காலேஜ் தா சீக்கிரமாவே எல்லாருமே முடிச்சுடுவாங்க
ஆமா கிராஜுவேட்ஸ் சாயிலா
நீ என்ன பண்ற வீட்ல ஏதாச்சு படிக்கலாம்ல நீ கூட
பண்லா பர்மிஷன் தர மாட்டறாங்க ஹஸ்பண்ட் சேரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா தேடிருக்க
ம் ஆமா நா கூட ஒர்க் ஃப்ரம் ஹோ தா தேடிட்டு இருக்க ஏதாச்சு நல்லதா கெடைச்சா நல்லா இருக்கு
ஆ க்ரஸ்டடாக் கெடச்சா நல்லாருக்கோ ம் நெக்ஸ்ட்டு மந்த்து டியூஷன் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலானு இருக்கே பாக்கலா ம் இங்க ஜாயின் பண்ணாங்களா இல்லையா தெரியுல இது புது ஏரியால நா வந்துருக்கறது
ஆமா எப்டி யாருகிட்ட சொல்லி தெரிய வெ
அதுல போர்ட்தா போர்ட்தா போட்னோ வெளியே வந்து சேந்தா பாக்கலா
ம் பஸ்ட் ஃபீஸ் எவ்ளோ வாங்குவே
ம்
அப்ப ஒரு ஸ்டூண்ட்க்கு எவ்ளோ வாங்குவ நீ
நா நா வந்து அது எ ஏரியால வந்து நா சின்ன பசங்களுக்கு ஃபை ஹண்டரட் வாங்கிருந்த ஃபை ஹண்ட்ரடு பெரிய பசங்களுக்கு தௌசண் வாங்கி இருந்தே இது அது ஏரியா பொறுத் க்காது நா இந்த ஏரியா அது ராயபேட்டா கொஞ்சோ ஹெவி அதனால பெரிய அமௌண்ட் கேட்டாதா குடுப்பாங்க இப்ப இந்த ஏரியா அந்த மாதிரி தெரியுல எனக்கு
ம் நா கூட டியூஷன்லா எடுக்கலா ஆனா வந் இந்த ஏரியால யாருமே ஒழுங்கா காசு பே பண்ணவே மாட்டாங்க
ஆ உனக்கு ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் தெரியுல அது ஸ்டார்ட் பண்லால
ஆ அது பண்லா ஆனா வந்து அது கரட்டா டைம் வேணோ இல்லயா டைமே பத்த மாட்டிக்குது இதுல வந்து ஸ்டிச் பண்ணிட்டு சரியா இல்லன்னா சண்டைக் கு வந்துருவாங்க இந்த ஏரியாலலா ம் ம் ரொம்போ லோக்கலான ஏரியா இது
ஆமா ஆமா கரட்தா
ம் சரி நா வேணா பாக்குறே ஏதாச்சு வொர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தா உனக் கு சொல்றே சரியா ம் பார்ட் டைமா தானே ஃபுல் டைமா பண்ண முடியாது
ஆமா ஆமா பார்ட் டைம்தா அது செஞ்சிட்டு அப்புறோ வீட் டு வேலை செய்றதுன்னா அவ்ளவுதா எங்க வீட்ல ம் அதனால பார்ட் டைம்தா சரியா இர்க்கோ
ம் செரி செரி எனக்கு வந்து வேற கால் வந்துட்டு இருக்கு எனக்கு செகண்ட் லைன்ல நா உனக்கு அப்பறமா கால் பண்றே சரியா ம் சரி பாய் பாய்
ஆம்